வணக்கம்மா
வணக்கம் தோழி
சொல்லுங்கம்மா
நல்லாருக்கீங்ளா?
நல்லா இருக்கே
ம் சாப்டீங்ளாங்மா?
இல்லம்மா இனிமேதாம்மா எங்க வீட்ல சாப்பாடு லேட்டுதா
செரிங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி நம்ம பேசலாம் தோழி
அதாவ்து இப்போ அடிக்கடி ஆ தட்ப வெப்ப நெல மாறுதுமா இதனால வேர்த்து வேர்த்து தலவலி வருது அப்பறோ சளி புடிக்குது ஒடம்பெல்லா வலிக்குது இந்த மாரி இருக்கும்போது, இதுக்கு என்ன பண் ணலான்றத பத்தி பேசலா
செரிங்க தோழி நம்மளுடைய வீட்டு வைத்தியமும் பா பாத்துட்டு இயற்கை சார்ந்த மருத்துவ துறையில வேற என்னென்ன இருக்கு அப்டிங்கிறத நம்ம ரெண்டு பேரு கலந்தாலோசிச்சு பேசுவோம் தோழி சொல்லுங்க தோழி குறிப்புகள் சொல்லுங்க
குறிப்புகள் சளி ரொம்ப அடிக்கடி சளி புடிச்சு தொண்ட கரகரனாகுது அந்த தொண்ட எரிச்சலுக்கு வந்து சளியும் புடிச்சுக்குது ஸ்வெட்டாயி ஸ்வெட் ஆயி நமக்கு பொடநிலெல்லா ஸ்வெட்டாகுது அதனால என்ன ஆறது நமக்கு ஒ தலையில நீர் கோத்துண்டு ரொம்ப சங்கடப்படுறோ
ம்
இதுக்கு இ நா ஒரு ரெமிடி சொல்றே
ம்
இந்த மாரி வேர்த்து கொட்டி வேர்வனால நம்ப ஒ வ வந் அ அதுக் அது கெட்ட நீரு தானே கழுத்துலியோ அ ப ந நெற்றிப்பொட்டுலியோ இல்ல வ ஷோல்டர்லியோ இந்த மாரி போய் நீர் சேந்துக் சுன்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடர்ருக்கு இல்லையா அத அத வந் து ஒரு ம் நங் ஒரு கப் ஒரு கரண்டில போட்டு தண்ணி விட்டு கொழச்சு இந்த தண்ணி மாரி கொழச்சிட்டு சுட பண்ணனு ஹீட் பண்ணனு சுட பண்ணும்போது அந்த இது வந்து நல்லா சாந்து மாரி ஆயிடோ அந்த இதெல்லா கொதிச்சு கொஞ்சோ திக்கா வந்துடு அப்போ அத எடுத்து கொடனில அந்த நெத்திலெல்லா பத்து மாரி போட்டுட்டு ஒரு பத்து நிம்ஷோ நம்ப ரெஸ்ட் எடுத்தோனா அந்த நீரெல்லா எறங்கிடோ
ஓ செரிங்க தோழி இது வந்து நாட்டு மருந்து கடையில கெடைக்குமா தோழி கஸ்தூரி மஞ்சள்
கடையில கஸ்தூரி மஞ்சள் பவுடர்னே விக்குதுங்க இல்லன்னா காதி கிராஃப்டில்லா இருக்கு இல்லீங்களா காதி கிராமோதிய பவன்லா ஆ அந்த அந்த கடையிலயு கடைக்கிது இது எப்பவுமே ஒரு வீட்ல இது சுக்கு பொடி இதெல்லா வீட்ல அவசியோ வெச்சுக்கணு
ஓ சரி
நான இதுலியே வந்து சுக்கு பொடி கூட கொஞ்சம் போடுவே சுக்கு வந்து நம்ப ம் ஆ இந்த கெட்ட நீரெல்லா எடுத்துரு நீர்க்கோவைக்கு கிடுக்க சுக்கு பொடி வந்து ரொம்ப நல்லது அதனால நா அதயு போடுவே நானு இத மாதிரி ம் ஹம்
அதே மாதிரி தோழி பாத்தம்னா இதே சளி தொண்டக்கட்டுக்கு
ம்
இயற்கையான முறை அப்டின்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி எல இருக் குல்ல தோழி அது துளசி
ஆ
அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று மெளகு
ஆ
அதுக்கப்றோ ஒரு துண்டு இஞ்சி தோழி
ம்
இத எல்லாம் போட்டு அ இரண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத் து இப்ப இந்த பொருள் எல்லா வெத்தல தோழி வெத்தல வந் து அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப அரவெத்தலை அல்லது ஒரு வெத்தலை இந்த ஐந்து பொருள்களு போட்டுக்கணு தோழி
ஆ
போட்டுட்டு இரண்டு டம்ளர் சுடிதண்ணீர வந்து ஒரு டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணு தோழி
ஆ ஆ
கொதிக்க விட்டுட்டு ஒரு டம்ளரா மாறும்போது அது ஒரு கஷாய மாதிரி வரு தோழி இது வந்து பாத்தீங்க அப்டின்னா எப் பேற்பட்ட காச்சல் வைரஸ் காச்சலயு முறியடிக்க கூடியது இந்த இந்த கஷாயம் வந்து எனக்கு ஒரு முறை வந்து டெங்கு காய்ச்சல் வந்து வந்துருச்சு தோழி
ஆ
மருந்து மாத்திர எல்லாமே குடுத்தாங்க ஆனாலு அந்த காச்சல்னுடைய இது வந்து அதிகரிச்சுட்டே இருந்தது நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலுன்னு
ஆ
ஹ மருத்துவமனைல வந்து அனுமதிக்கப்படணுன் சொல்லிட்டாங்க தோழி
ம் ம்
அன்னிக்கு ஞாயித்துக்கெழம மருத்துவமனை அடுத்த நாள் தா வரணுன் சொல்லிட்டாங்க
ஆ
எனக்கு அத் திகமாக ஆக என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் அணுக்கள் முழுமையாக எலக் க ஆரம்பிச்சு நா வந்து மயக்க நிலைக்கு போயிட்டே என்ன பண்றதுன்னே தெரியாத போது எங்க பக்கத்துல என்னோட அண்ணா பாலாஜின் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க தோழி அந்த அண்ணா வந்து என்னுடைய தாய் வந்து அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேக்றாங்க
ம்
அ இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து நினைவு தப்பற மாதிரி இருக்கா எழுந்திரிக்கவே முடியல தோழி எழுந்திரிச்சா கீழ விழுந்துற்ர அப்ப இந்த கஷாயத்த குடுங்க கடவுள நல்லா கும்பு பிராத்தன பண்ணிட்டு இந்த கஷாயத்த குடுங்க
ம்
நிச்சியு குணமடையூனு சொன்னாங்க தோழி என்னுடைய கணவரு என்னுடைய அம்மாவு அத சேந்து கலந்து குடுத்தாங்க ஒரு இரண்டு மணி நேரத் த்துல பாத்தீங்கனா நா தனியா எழுந்தருச்சு அ கழிவறைக்கு போக கூடிய அளவுக்கு என்னுடைய ஒடம்புல அப்டி ஒரு மாற்றொ வந்து வந்துச்சு தோழி யாருனாலயுமே நம்ப முடியல நா எழுந்துருச்சு உக்காந்துட்டே
ஆ
அ அது வந்து எப்பேற்பட்ட வைரஸ் காச்சலயு குணப்படுத்தக் கூடிய ஒரு அருமையான கஷாயமம்
நல்ல விஷ்யோ இத ஏ எழுதி வெச்சுக்கணு நானு ஏனா இது எல்லாருக்குமே பயன்படு அந்த நேரத் துல நமக்கு தோணாது ஆனா இதுல மாரி மருத்துவ குறிப்பெல்லா எழுதி வெச்சுக்கறது நல்ல விஷ்யொ
நிச்சயமா தோழி இப்ப இந்த மாரி மழ காலத்துல கட்டாயொ ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த கஷாயத்த எடுத்துக்கிட்டா அந்த வைரஸ் காச்சலே வராதாமா தோழி
சேரி
அதுக்கப்றொ நாங்க அது ஒரு இயல்பான பழக்கமாவே மாத்திகிட்டோ
ஆ அ அதே மாதிரி இந்த பிளேட்லஸ் இருக்கு இல்லயா அதுக்கு வந்து பப்பாளி எல இருக்கு பாருங்க
ஆமா
அந்த பப்பாளி எலைய வந்து கஷாயம் போட்டு குடிச்சா பிளேட்லட்ஸ் வந்து ஏறு அத சாப்பட்றது கொஞ்சொ கஷ்ட்டோந்தா ஆனாலு நல்ல எலையெல்லா பிச்சி பி ச்சி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆற வரைக்கு கொதிக்க வச்சி துளியூண்டு மஞ்ச தூளு அதுல போட்டுட்டு வடிகட்டி குடிக்கணு கட கட கடன் குடிச்சிட்னு சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்க முடியாது அது அதனால ஒவ்வொ வி மிதமான சூட்ல எடுத்து கிடு கிடுன் குடிச்சின்னு அத அப்டி சாப்டும்போது வா ஒரு தொடர்ந்து மூண் நாள் நால் நாள் சாப்ட்டோம்னா இந்த பிளேட்லஸ்ட்லோட கவ்ண்டிங் வந்து ஆ அதிகமாறதுக்கு வாய்ப்பிருக்கு இது எனக்கு இப்ப நா சாப்ட்டுருக்கே
ஆ இது அந்த சமயத்துல சொன்னாங்க தோழி ஆனா எங்களுக்கு உடனடியா அந்த பப் பப்பாளியெல்லா பக்கத்துல கெடைக்கல த்
அதா அதா ஆ
ஆனா நீங்க சொன்னதூ ஒரு அருமையான மருந்துன் சொல்லி அப்போ வந்து சொன்னாங்க அதுக்கப்றோ பாத்தீங்க ன்னா இன்னொரு இயற்கை தந்த வரம்னுதா சொல்லணூ
ம்
ஆ மருத்துவமனைல அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமு என்னுடைய பிளேட்லெட்ஸ் வந்து குறைந்தது நமக்கு இரண்டு லட்சம் அல்லது மூன்று லட்சம் வரைக்கு இருக்கணுமாமா தோழி இந்த காச்சல்னால எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரமா கொறஞ்சிருச்சு அடுத்த நாள் ஏறுலேன்னா இரண்டே இதுதா ஒன்னா ஐ சி யூ ல வெச்சு அ எ இரத்தத்த வந்து ஏத்தி பிளேட்லெட்ஸ ஏத்தணு இல்லை அப்டினா கடவுளிடம் இயற்கை மரணம் அடையணு இந்த ரெண்டு தா ஆப்ஷன்னு டாக்ட்ரு வந்து எழுதி குடுத்துட்டாங்க தோழி அப்ப அவ்ங்க சொன்ன மூணாவ்து ஆப்ஷன் சொன்னாங்க கஷ்டப்பட் ட்டாவ்து தண்ணீரு பிடிக்கல அப்டினாலூ மூணு லிட் டர் தண்ணீரு வந்து குடுச்சுருங்க
ம்
அந்த சமயத்துல என்னால தண்ணி வந்து குடிக்கவே முடியல தோழி அது அதே ஸ் சமயம் அந்த டெங்கு காச்சல் வரும்போது நமக்கு உடல்ல வந்து எந்த எடத்துலயு ரத் த்தம் வந்து கசியக் கூடாதாமா
ஆ ஹா
பெண் அப்டிங்கறனால என்ன நடந்து ச்சுனா மாதவிடாயு அதே சமயத்துல வந்துருச்சு
என்னங்க
மிகவும் கடினமான சூழ்நிலைல ஒரு ந ஒரு ஊழியரு வந்து சொல்லி சொல்லி பாத்தாங்க நர்ஸு என்னால தண்ணி குடிக்கவே முடியல என்ன வந்து திட்டிட்டாங்க நீங்க வந் ந்து உயிரு பெழைக்கணுனா தண்ணீரு குடுச்சுதா ஆகண நானூ இரண்டு நாளா சொல்றே நீங்க எப் குடிக்க மாட்டேங்கிறீங்க உங்ளுக்கு உங்களுடைய உயிர் மேல ஆச இருக்கா இல்லையானு எங்கிட் ட்டு ரொம்ப கடுமையான முறைல பேசிட்டாங்க ஆனா அவுங்க திட்டுன ஒரே காரணத்துக்காக என்ன ஆனாலு பரவால்லைனு ரெண்டு லிட்டர் தண்ணியு நா எடுத்து குடிச்சுட்டே தோழி அரை மணி நேரத்துல வலுக்கட்டாயமா என்னுடைய கணவர் வந் வந்து குடிக்க வெச்சுட்டாங்க மூணு லிட்ரு தண்ணியு
ம் ம்
கடைசில பாத்தீங்கனா அடுத்த நாளு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரமாக அதிகரிச்சுருச்சு தண்ணீரும்
ஆபத்தான உயிரக் கூட மீட்டு கொண்டு வர முடியு அப்டினு சொல்லி அந்த கஷாயமு தண்ணியுந்தா மட் ட்டுந்தா எனக்கு வந்து ஒரு மறுபிறவியே குடுத்தது தோழி அதுக்கப்பறந்தா இயற் இயற்கை மருத்துவத்து மேல எனக்கு இன்னுமே நாட்டம் வந்து
ம் ம் பரவால்ல நல்ல விஷ்ய இன்னக்கி நெறையா விஷ்ய தெரிஞ்சுகிட்டோ
நிச்சயமா தோழி தொரந்து சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க
ஆ பேசுறேமா பேசுறே லைன்ல இருங்க
ம்
அதா நெறைய இயற்கை சார்ந்து நம்ம பழக்கத்துக்கு ஏற்படுத்தின்டாலே நம்ம வியாதியிலருந்து தப்பிச்சுக்கலா
நிச்சயமாத் தோழி
அதுக்குன்டு சில அ வழிமுறைகள்லா இருக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணின்டு ஆ நெறையா உணவுல வந்து மெளகு அரிசி திப்ளி கண்டன் திப்ளி இதெல்லா சேத்துண்டு வாரத்துல ஒரு நாள் ஒரு தொவையல் ஒரு கஷாயோ ஆ இந்த மாரிலா பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு நெறைய நன்மைகளும் கெடைக்கும் ஒடம்புல எதிர்ப்பு சக்தி கெடைக்கும் அதே மாதிரி நம்ம டாக்டர நாடி போக வேண்டிய அவசியமும் இருக்காது
ஓ சரிங்க தோழி நீங்க சொன்ன பொருள்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்
ஆ கடைக்குங்க கெடைக்கும் எப்பவுமே வீட்ல திப்ளி மட்டும் வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு குளுர் ஜொரோ வருது அப்டின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கல்கண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா படபடபடன் வெ வெ வெடிக்கும் அந்த த கல்கண்டோட செ மிளகு சேரும்போது சாந்து மாரி கருப்பா மாறும் அப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சீங்ன்னா ஒரு டம்ளர் சுண்டும் அந்த தண்ணிய குடுச்சுட்டு கொஞ்ச நேரோ போத்தி தூங்கினோன்னா ஆஃப் ஃப நவர்ல ஜொரமே விட்டுடும்
ஓ சரிங்க தோழி தொண்டை வலிதா அடிக்கடி வருது தோழி இந்த மழை காலங்கிறனால
ஆமா நீங்க அது உப்பு இருக்கு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா கல்லுப்ப போட்டு காகுல் பண்ணனும் ஆ கல்லுப்ப வறுத்து கல்லுப்ப வறுத் த்து ஒரு துணில மூட்ட மாறி கட்டிட்டு இல்லன்னா மூட்டையில வந்து கல்லுப்ப கட்டிட்டு ஒரு வெறும் கடா அலுமினிய கடாய் இருக்குல்லையா அத சூடு பண்ணி இந்த உப்ப வந் உப்பு மூட்டைய அத கடாயில தேய்க்கணு
ம் தோசைக்கல்லுல பண்ண கூடாதா தோழி
ஆ பண்ணலா அலுமினியம்தா சிறந்ததுன்னு சொல்றாங்
வடக்கட் வட க்கல்லா அந்த மாதிரி ஓ சரிங்க தோழி சரிங்க
வந்து காது கிட்ட கழுத்துல அதலா ஒத்தடம் பொடனிலல்லா ஒத்தடம் குடுக்கும் போது உங்களுக்கு அந்த ம் தொண்டை எரிச்சல் தொண்டையில இருக்கிற அந்த இன்ஃப்ளெக்ஷன் இதல்லா வந்து கொஞ்ச கிளியர் ஆகும்
ஓ
வெந்நீர்ல தேன் விட்டு சாப்ட்டா கூட இதுவாகும் இல்லனா சுண்ணாம்பு இருக் குல்லையா அந்த சுண்ணாம்ப வந்து கொழச்சு தொண்ட மேல போடுவாங்க முருங்க சாரும் சுண்ணாம்பும் கொழச்சு போடுவாங்க தொண்ட மேல அப்படி போடும் போதும் கூட உங்களுக்கு அந்த தொண்டைல இருக்கிற எரிச்சல் நமச்சல் இதெல்லா சரியாகுங்க
நிச்சயமா தோழி இன்னைக்கு நெறைய பயனுள்ள விஷயங்கல நம்ம பகிர்ந்துகிட்டோ
ம்
தொடர்ந்து அடுத்ததுல நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்
உ